ஹலோ
ஆ‌ கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதுங்களா தெளிவா
ஆ தெளிவா கேக்குது
செரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நறைய இடத்துக்கு பயணம் வந்து மேற்கொண்டுருப்போ இல்லைங்ளா ஆ இப் இப்ப வந்து திருமணத்துக்கு முன்புன்னாலு செரி திருமணத்துக்கு அப்புறம்னாலு செரி இல்ல சின்ன கொழந்தையா இருக்கு போதுன்னாலு செரி இல்ல சமீபத்துல கூட போயிட்டு வந்திருப்போ அந்த மாரி நீங்க போயிட்டு வந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க தோழி எடம் எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டா ஆ அந்த எடத்துல நீங்க அனுபவிச்ச அந்த அனுபவங்கள பத்தி நீங்க சொல்லலா தோழி
எனக்கு ஞாபகோ இருந்து நா மொத மொதலா பயணத்துக்கு என்னோட குடும்பமா சேந்து போன குடும்பனா அம்மா அப்பா எல்லாரு சேந்து இல்லாம எங்க அத்த என்ன கூட்டிட்டு போனாங்க எங்க அத்த எங்க அத்தையோட பொண்ணுங்க ரெண்டு பேரு அப்றோ நா எங்க அண்ணா அப்றோ பக்கத் பக்கத்து வீட்ல இருந்து கொஞ்சோ எங்க அத்தையோட பக்கத்து வீட்டு வீ்ட்ல இருந்து நாங்க எல்லா சேந்து என்னோட ஃபஸ்ட்டு பயணோ அப்டின்னு சொன்னா நா ட்ரெய்ன்ல போனது ஆ அங் அது உண்மைய சொன்ன மறக்கவே முடியாது ட்ரெயின்ல ட்ரெயின்லைமே நா அன்னைக்கு தா பஸ்ட்டா போன வெவரோ தெரிஞ்சு அப்டின்னு சொல்ட்டு அந்த பயனோ வந்து இருந்தது அது எப்டின்னா ஒரு கம்பா கம்பௌண்ட் ஃபுல்லா நாங்க எடுத்துக்கிட்டோ அப்போ எல்லா ஸ் சேந்து பேசி சிரிச்சுட்டு அப்பறோ எங்க அத்த என்ன பண் தங்கனா அவங்க வீட்ல இருந்தே சமையல் செஞ்சு கொண்டு வன்டாங்க ரொம்ப தூரோ போகல அ இப்ப வந்து இந்த கோடை விடுமுறை வருல அதனால வந்து செரி வீட்லயே இருக்க வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு மாரி இருக்குன்னு சொல்ட்டு எங்க அத்தையு எங்க அத்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்களு சேந்து ஒரு பிளான் போட்டு எங்கள கூட்டீட்டு போனாங்க சமைச்சு எல்லா எடுத்துட்டு போய்ட்டு அத் ஒர் சின்ன ஒரு ஏரியா தா அங்க ஒக்காந்து நாங்க எல்லா ஒன்னா சாப்ட்டுட்டு அந்த அந்த யடத்துக்கு போனத விட அந்த நங்கன் ட்ரைய்ன்ல போன அந்தம் பயணோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பேசி சிர்ச்சிட்டு அந்த ட்ரெய்ன்லே உக்காந்து சாப்ட்டோ அதெல்லா வந்து மறக்க முடியாது இ ப்போ வரைக்குமே ஆம் நா ஒரு அஞ்சாவ்து படிச்சிருப்பே அப்போ அதுந்த் து எனக்கு இப்பயுமே அப்டியே எனக்கு காட்சி அப்டியே தெரியுது அந் அந்த பய்ணோ என்னாலம் இப் இப்ப வரைக்கும் மறக்க முடியாது உங்களுக்கு அந்த மாரி எதாவ்து இருக்கா
ஆ இருக்கு தோழி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு வந்து பெருசா நா வந்து பயணம் போனதுலக் கெடையாது அ பெற்றோர்களோடம் போவே அதுமே வந்து பாத்தீங்கின்னா ஒரு ஒம்பதாம் வகுப்பு வர வரைக்குன்தான் போய்ட்ருந்தே அதுக்கப்பற வந்து பாத்தீங்கன்னா நம்பள்க்கு வந்து ஸ்பஷல் க்ளாஸு தென்த்து பப்ளிக் கே அப்டி இப்டின் கூட்டிட்டு போ மாட்டாங்க அதே மாதிரிதா வந்து இருந்ததெய் இப்ப திருமணத்துக்கு அப்ற வந்து பாத்தீங்கன்னா கண்டின்யூஸா வந்துட்ருக்குதா மாசத்துக்கு ஒரு இரண்டு முறை வந்து நாங்க போய்ட்டு வந்துருவோ இப்போ வந்து சென்ற வாரம் வந்து நாங்க போய்ட்டு வந்தோ அது வந்து பாத்தீங்னே பெரும்பாலு நாங்க மலை ப்ரதேசம் அந்த மாரிதா போற கொஞ்சு விரும்புவோ அப்பா வந்துட்டு நானு அ என் கணவரு அதுக்கப்றோ எங் அம்மா நவ மூணு பேரு அ கணவர் வந்து வண்டி ஓட்டிருவாரு எவ்ளோ நேர்னாலு அவர் வண்டி ஓட்டுவாரு நாங்க நான்கு சக்கரவாகனத்துல வந்து போனோ அப்போ வந்து பாத்தீங்னா கரக்டா அவர் வந்து வேலைய முடிச்சிட்டாரு அத்னால அது வந்து பாத்தீங்னா ஒரு வ்யாலக் க்லம நாள் அந்த மாதிரி சம்யம் வேலைய முடிச்சுட்டு அவர் வரும்போது நாங்க போற மாரி ப்ளான்னு ஹ ஏ அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாஸ் ஸி ஸோட்டுக்கத்தில் நாங்க இங்யுமே ட்ரிப்பு போல னால வீட்டிலியு இருக்க முடில நக் பைத்தியம் முடிச்ச மாரே ஆய்ரி ச்சி எங்க அம்மாாவ புடிச்சி நா கவ்ந்தரவு பண்ண நா தொந்தரவ் பண்யே எனக்கே எங்யாவு கூட்டிட்டே போய் ஆகணுன் சொல்ட்டு இந்த சின்ன கொழ்ன்தைங்க அடம்பிடிக்கிற மாதிரி எடே என் கணவர்கிட்ட கூட நா இந்தளவுக்கா ஆம்புடிச் சோல்ல எங்க அம்மாட்ட போ புடிச்சு அப்படி தொல்ல பண்ணி சரி இரவும் கணவர் கிட்டே கேப்போன் சொல்ட்டு அப்றோ எங்க அம்மாவே பேசினாங்க இந்த மாரி எங்யாவ் கூட்டிட்டு போ சொல்லுது பா இது அப்டின் சொன்னது அப்றோ ஸி தேரின்ட்டு எங்க அம்மா வந்து என்கிட்ட ஃபோன் குடுத்தாங்க அதுக்கப்றோ சொன்னே இந்த மாரி எங்யாவ்து போலா அப்டிங் போது சரி இரு‌ நா கூப் ப்ரயனா வந்துட்டு ஏ வ்யாலன்னுங்கும் போது வெள்ளி சனி வந்து இரு நாட்கள் வந்து லீவு கேக்ணு இல்லைங்ளா அதாஹ இரு இங்க நா வந்து கேட்டுட்டு சொல்றே அப்டின்னாரு கப்றோ சேரின்னு ஒருமண் நேர வெய்ட் பண்ண ஆறு மணியோட அவருக்கு மேல முடிஞ்சிரு அஞ்சு மணி வரைக்கு வெய்ட் பண்ண அவர் கிட்டந்து ரெஸ்பான்ஸே வர்ல தேரி நானே கூப்ட்டு என்னாச்சு லீவ் கெடச்சதா இல்லைங்ளா‌ அளந்து சஸ் ப்பன்ஸ் இருக்கு ஏனா நம்மளால தாங்க முடியாது அது வரைக்குமே வந்து பாத்தீங்னா தெக்க வடக்க நடந்துட்டே தா இருந்தே என்ன சொல்ல போறாங்ளோ லீவ் கெடைக்குமா கெடைக்காதா அப்டின் சொல்லிட்டு அப்ற சேரின் சொல் து லீவ் கெடச்சதா அப்டின் கேக்கும்போது ஏனா அந்த வேல பன்றஅ யடத் த்லியா அவ்ங்ளுக் தெரியு லுயா திருமணத்துக்கு முன்பு வந்து இவ லீவாப் பெருசா எடுக்ல இப்ப திருமணத்துக்கு அப்றம் மாஸ்த்துக்கு ரொம்ப வாட்டிட் லீவ் எடுத்துட்ருக்கா அப்பின் யோசிப்பாங்கல்லையா அதுக்கப்றோஸ் தெரி என்னடா லீவ் கெடச்சதா இல்லயான் வேர எனக்கிது அப்றோ நா கேட்ட லீவ கெடச்சதுங்ளா அப்டிங்கும்போது செரி ரெடி ஆய்ங்கப் போலா அப்டின்னாரு சேரின் சொல்ட்டு போ வ்யாழ்க்கெழம நங் கெளம்ப்னோ வெள்ளி சனி இரண்டு நாள் பயணம் மாதிரி நாங்க ப்ளான் பண்ணிர்ந்தோம் அப்புறோ செரின்ன்னனு சொல்லிட்டு வே அவரு வந்த உடனே ஆ எங்க அம்மா வந்து அவங்களுக்கு தேவையானதல்ல பேக்ல பேக் பண்ண ஆரம்பச்சுட்டாங்க நானு எ கணவரு என்னென்ன யூஸ் போன வரு எல்லா எப்பவுமே நாங்க வழக்கமா ட்ரிப்புக்கு போறனால இந்த பிரஷ்சு சோப்பு பேஸ்ட் அது எல்லாமே ஒரு பையில நாங்க போட்டு வச்சுருப்போ சின்ன ஒரு பேக்ல அது அப்டியே எடுத்து போட்டு அதுக்கப்புறோ என்னென்ன துணி வந்து வேணுமோ அந்த துணி அதுக்கப்புறோ வீட்டுல அவரு போடுற ட்ராக் பேண்ட் டி ஷர்ட் அந்த மாரி எல்லாமே பேக் பண்ணியாச்சு பேக் பண்ட்டு சேரினு அவரு வந்ததுக்கு அப்புறோ வந்து கெளம்பியாச்சு அ போற வழியில வந்து ஒனு ஒன்னு சாப்பிட்டு அப்டியே போயிட்டு இருந்தோ நாங்க மலை ஏறுறது வந்து அந்த எடம் வந்து பாத்தீங்கன்னா டீ யூக்கு பேர் போன எடம் கரெக்டா எங்க வீட்டுல இருந்து ஒரு மூணு மணி நேரோ ட்ராவல் வந்து வரும் நூறு கிலோமீட்ரு அப்ப அந்த இரவு நேரம் வந்து மலையேறுவோம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவு நேரோ இரு சக்கர வாகனமா இருந்தாலும் செரி ஆ இரவு நேரத்துல மலை ஏர் பிரதர் அது எல்லாமே நல்லா ஒரு சுவாரசியமா இருக்கு அதுக்கவே நாங்க வந்து போவோம் ஆ அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா யானை அதெல்லாமே அந்த இடத்துல வரு வருந்தா சொல்லி போர்ட எல்லா போட்டிருப்பாங்க ஆனா நாங்க அதுக்கெல்லா ஆச பட மாட்டோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நாங்க ரெண்டு பேரு அப்றோ சேரின்ட்டு மலை ஏறியாச் சு எப்ரோஸ் சேரின்னு சொல்லிட்டு எங்க கூட நெறையா வண்டி வந்துட்டுயிருந்தது என்னதா அது வேலை நாட்காளா இருந்தாலும் நெறையா வண்டிகளா போயிட்டு வந்துட்டுதா இருந்தது டூ வீலர்ல நெறையா பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறோ சேரினு ஒரு எடத் த கண்டுபுடிச்சு டீ வந்து அந்த எடத்துல குடிச்சு ஏன்னா டீக்கு பேர் போன எடம்ங்கு போது டீ குடிக்காம போனா எப்டிங்க அந்த எடமே கோவிச்சுக்கு அதனால சேரின்னு டீ குடிச்சுட்டு அந்த டீய குடிக்கிறது எப்பவுமே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுற ஒரு பழக்கம் இருக்கு அல்பதனமான ஒரு பழக்கோ அதையு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு நாங்க இந்த எடத்துக்கு போறோ அப்டின்னு போட்ட ஒன்னே ஸ்டேட்டஸ்ல போட்ட ஒன்னே ஏற்கனவே வந்துட்டு எங்க ஆழுக செரி என்னோட ஃப்ரெண்ஸ் சர்க்கிள் எல்லாமே இந்த பொண்ணு கல்யாணத்து கல்யாணம் ஆனதுக்குப்புறோ மாச மாசோ போய்கிட்டு இருக்குதே எங்கயாவது ஊர் சுத்துறதுகுன்ட்டு இருந்தாங்க அதிலயு இப்ப சமீபத்துல நா போன் பண்ணி பேசுபோதெல்லா என்னடி எப்ப பாத்தாலு ஊர் சுத்தீட்டே இருக்க ஸ்டேட்டஸ் பாத்தாலே பலமா இருக் எப்டிங்கிறது கேட்கவே ஆரமிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு அப்பரோ சேரி அப்டின்னு சொல்லிட்டு ஏன்னா ச் அவங்களுக்கு ஒரு வைத்தெருச்சலு ஏனா மத்தவங்கெல்லா வேல வேலன்ட்டு இருக்கறனால நம்ம மட்டு ஊர்சுத்திட்டு இருகனால அவங்களுக்கு ஒரு வய்த்தெரிச்சல் அந்த வெளிய போறதுக்காக எவ்ளோ பிச்சை எடுக்கரோனு நமக்கு தா தெரியு இல்லைங்களா அதனால சேரி ம் சொல்லுங்க தோழி
நேரங்கள்ல மலை ஏற்றது சேஃபா நீங்க அது மல ஏறக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க
அப்டி எல்லா இல்லைங்க தோழி அவங்க வந்து போலீஸ் எல்லாரு இருந்தாங்க போலீஸ் எல்லா என்னனு தெர்ல அ ஒவ்வொரு ட்டு வர வண்டி வாகனத்த எல்லாம் போட்டோ எடுத்துட்டு எங்கிருந்து வரீங்க அந்த செக்கிங் எல்லாமே இருந்து ச்சு ஒரு மூணு எடத்துல செக்கிங் பண்ணாங்க செக்கிங் பண்ணிட்டு நா வந்து நம்ம அவங்களுக்கே தெரியு இல்லையா பின்னாடி ஒருத்தவங்க வயதானவங்க கொஞ்சோ உட்காந்துருகாங்க அ அப்றோ எ கணவர் வந்து டிரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணாங்க அவருக்கு அந்த பழக்கமே கெடையாது இருந்தாலு ஊது ஊதுன்று இருந்தாங்க அதுக்கப்புறோ சேரின்ட்டு எங்களுக்குகெல்லா சிரிப்பு அவ்ருக்கு அந்த பழக்கமே இல்ல ஒரு சொக்க தங்கத்த ஒரைசி பாக்குறீங்களானே எங்களுக்கு அதுக்கப்புறோ நாங்க அவர கலாய்சிட்டு அதுக்கப்புறோ போயிட்டு இருந்தோ அதுக்கப்புறோ அந்த மலை மேல போனதுக்கப்புறமு கேட்டாங்க அன் டைம்ல வந்து வரைங்க எங்க இருந்து வரைங்க அப்டினு எல்லாமே கேட்டாங்க ஏ கணவரதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறோ சேரின்னு போனோ ஆ அதனால பெரும்பாலும் உங்களுக்கு செக்கிங் இருக்காது சில சமயம் வந்து நம்ம இங்கிருந்து இங்க வரோ டூரிஸ்ட் ச்சுனு அவங்களுக்கே தெரிஞ்சுரு அதுக்கப்புறோ பக்கத்துல ம் சொல்லுங்க தோழி
இல்ல நீங்க நீங்க சொல் சொல்லுங்க
ஆ அப்புரோ சேரின்னு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த ஊர்ல ஓ ஒரு ஒரு நாள் வந்து தங்கிருந்தோ அதுக்கப்புறோ விடிஞ்சதுக்கு அப்புறோ அதுல வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா இன்னொரு ஒரு ஊரு இருக்கு அந்த ஊரு நல்லா ஜில்லுனு இருக்கு அந்த ஊருக்கு வந்து போனோ அந்த ஊரு தா நாங்க போனதுலே ஹைலைட்டு எப்பவுமே நாங்க இரு சக்கர வாகனத்துல போம்போது கேப் ப்ப அந்த ஊர்க்கு நம்ம போலா அப்டின்னு கணவர் இல்ல அது ஒரு மண்நேரோ டிராவல் இங்க இருந்தே அதெல்லா நீ எல்லா உக்கார மாட்ட அப்டி அப்டின்டுருவாரு ஆனா செரி நம்ம நான்கு சக்கர வாகனத்துல தான வந்திருக்கோ அம்மாவு கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப் அ ஸ்டே பண்ணிட்டு போறதுதானே சொல்லிட்டு போயாச்சு அப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சேமையா இருந்தது அருவி இருந்தது அதுக்கப்புறோ வந்து பாத்தீன்னா காட்டு பகுதி ஒண்ணு இருந்தது காடு வந்து எப்டின்னா எறக்க மாவே இருக்கு ம்ச் இந்த எறக்கத்துல வந்து போனதுகப்புரோ ஒரு பெரிய ஆறு அதல்லா சூப்பரா இருந்தது மலைகள் வந்து அந்த பக்கோ இருந்தது வியூ பாயிண்டே சூப்பரா இருந்தது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீடியல் வியூ பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா சூப் புல் அண்டு புல்லு பனி இது மேகோ மேகத்தாலதா வந்து அந்த எடமே மே வந்து கவர் ஆயிருக்கு ஆ மேகோ வந்து நம்மல தொட்டுட்டு போகு அந்த அளவுக்கு இருக்கு அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு ஆளுக்கு நாப்பூர்வா அந்த மாரி அடல்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு நாங்க போனோ போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா போக போகவே மேகத்தில நம்ம சொர்கத்தில இருக்குற மாரிதா இருக்கு ஒவ்வொரு ஆள் நமக் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு செரின்னு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாங்க போனதுக்கப்புறோ பாத்தா என்னோட கணவர் தலையிலயு எங்க அம்மா தலையிலயு அந்த மேகம் வந்து படிஞ்சா எப்பிடி நமக்கு அந்த தண்ணி எல்லா நிக்கு முடியலைங்க அந்த மாரி வந்து முடில நின்னுச்சி அப்ப நா எங் கணவர் கிட்டயு காம்ச்சே எங்க அம்மா கிட்டயு காமிச்சே இந்த மாரி உங்க தலையிலெல்லா இருக்கு அப்டின்னு ஆனா எ தலையில இருக்கான்னு யாருமே சொல்லல்ல ல்லா வந்துட்டு வேல டென்ஷனு அந்த அளவுல இருந்தாங்க நா மட்டுந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்ருந்தே அப்றோ சேரின் சொல்லிட்டு அது பாத்துட்டு வந்தோ ஒரு அது நல்ல அனுபவமா இருந்துது அதுக்கப்றோ ரிட்டன் வந்துட்டு ஸ்டே பண்றக்கு நாங்க போனோ ஸ்டே பண்ணிட்டு செரி சாப்புட்லா ன்னு ஒரு எட்டு மணி வாக்குல நாங்க வண்டிய ஸ்டாட் பண்ணும் போது இந்த வண்டி ஹெட் லைட்லயு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகம் வந்து வர்றது மழை தூறல் மாரி வந்திருந்தது அது ஒரு நல்ல இதா இருந்தது சோ எப்பமே நம்ம ஒன்னால அப்டி வந்து பாக்க முடியாது இல்லைங்கலா அந்த பனி வந்து மழை தூறல் மாரி வர்றது அந்த மாரி ஒரு நல்ல அனுபவமா இருந்தது செரி பரவால்ல இன்னொரு வாட்டி வந்து ஏன்னா நாங்க அந்த எடம் வந்து போறது எப்பவுமே போறதுதா ஆனா அதுலர்ந்து அந்த ஒரு மண்நேரோ நாங்க ட்ரவல் ஆயி போறதுதா வந்துட்டு எப்பவுமே போகாத ஒரு எடம் அந்த எடத்துக்கு வந்து நம்ம இனிமேல் வர்லா அப்டிங்க மாரி நாங்க ப்ளான் பண்ணிருக்கோ தோழி இது சென்ற வாரந்தா போயிட்டு வந்தோ செரி இனிமேல் நம்ம போனோமுனா கண்டிப்பா போறோ அப்டிங்கிற மாரி ப்ளான் பண்ணிருக்கோம் தோழி
செரிங்க நீங்க சொல்லு போதே நானே அந்த எடத்துக்கு வந்துட்டு போன மாரி எனக்கு நீங்க சொல்ல சொல்ல நானே அப்டி ஃபீல் பண்ணே ரொம்ப அழகா சொன்னீங்க எந்த எடத்துக்கு போனீங்க எல்லா தெளிவா சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆ ஆ உங்க வீட்டுக்கு தெரியாம தோழிகளோட சேந்து இந்த மாரி எங்கயாவது போயிருக்கீங்களா
அந்த மாரியல்லா வாய்ப்பு நமக்கு அமையல தோழி ஏனா வந்துட்டு நா அந்த மாதிரி நானு போகவு மாட்ட அதுமட்டு இல்லாம நா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பேட்ச் ஸ்டூடண்ட் காலேஜெல்லா படிக்கு போது அப்ப வந்து சொல்லவே வேண்டா அந்த மாரி இருக்கும் பொழுது என்னோட படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அ மொதலாம் ஆண்டுல வந்து மூணு மாசோ ஆ இறுதி ஆண்டுல மூணு மாசோ அந்த மாரிதா போச்சே இதுல நா எங்க போய் ஊர் சுத்துறது நீங்ளே சொல்லுங்க அதுலியு வந்துட்டு என்னோட தோழிகள் வந்து கேப்பாங்க நம்ம சினிமாக்கு அந்த மாரியெல்லா போலானு எங்க அம்மாட்ட வந்து கேட்டா அது திருமணமானதுக்கப்றோ நீயே போய்க்கோம்பாங்க அது எப்டியவுங்க சொன்னாங்களோ அதே மாரிதா இப்ப நெறவேறிட்ருக்கு அ நாங்க எப்பொல்லா போரடிக்குதோ அப்ப வந்து படத்துக்கோடிருவோ வெளிய போக முடியாத சூழ்நிலைல படத்துக் ஓடிருவோ
அதுதா உங்க வீட்ல வந்து ந ரொம்ப கட்டுப்பாடா இருந்தனால இப்ப அ திருமணத்துக்கு அப்புறோ நீங்க என்னென்னலா ஆ சப் பட்டீங்ளோ உங்களுக்கு எல்லா கெடைக்குதுன் எனக்கு தோணுது
கண்டிப்பா ஆமாங்க தோழி
அதுவு ரொம்ப நல்லதுதா ஏனா நம்ம கட்டுப்பாடான ஒரு வீட்லருந்து வந்தாதா வந்து கொஞ்சோ நல்லாருக்கு
ம் ஆமாங்க தோழி ஏனா நம்ப்ள ரொம்ப ஃப்ரீயா விட்டாலு நமக்கு நம்ம அப்டியே ரொம்ப லூஸா இதாயிருவோ இல்லைங்களா அதுனால இப்ப வந்து நம்மளு க்கு ஒரு ஆள் பாதுகாப்புக்கு இருக்குங்போது நம்ம எதா ஜாலியா சுத்துனாலு அவருக்கு ஒரு கண்ணு எங்கமேல இருந்துட்டேதா இருக்கு சோ அத்னால ப்ரெச்சன இல்ல
ஆமா நம்ம நீங்க சொன்ன மாரி பாதுகாப்புக்குன் ஒருத்தர்ருக்காங்க நம்மளுக்கு செலவு பண்றதுக் குனு ஒருத்தங்ருக்காங்க அது அதுனால வந்து அ திருமணத்துக்கப்புறோ இந்த மாரி வெளிய போறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாருக்கு நீங்க சொல்லும்போது நல்லாருந்துது ஆ ரொம்ப நன்றி தோழி அங்களோட பேஸ்னது
செரிங்க தோழி இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க நன்றிங்க தோழி நன்றிங்க தோழி ம்